ஹலோ தோழி கேக்குதா ஹலோ
ஆ
தோழி கொஞ்சோ நெட்ஒர்க் இருக்க எடத்துக்கு வாங்க தோழி
எனக்கு நெட்ஒர்க் கரெட்டா தாருக்கு
இப்ப கேக்குதா தோழி
ஆ கேக்குது ஆனா கொஞ்சோ ஸ்ட்டக் ஆகுது தா க்ளியராருக்க மாட்டேங்
ம் இப்ப இப்ப தா நல்லா கேக்குது சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோ நீ பிள்ளைங்கலா எப்டி இருக்காங்க நல்லாருக்காங்கல்லா
ஆ நல்லாருக்காங்க ஒங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
சாப்ட்டீங்ளா இனிமே தானா
ஆ நா இனிமே தா இனிமே தா இன்னு ரெடி பண்ல இனிமே தா ரெடி பண்ணணு
நைட்டு என்ன சாப்பாடு ரெடி பண்றதா ஐடியா
ஆ தோச தோச சட்னி ன்னா ஒரு எட்டு மணி போல ரெடி பண்ணணூ
அப்டியா ஏ இங்க வந்து இன்னைக்கி சப்பாத்தி மாவ
ம் ம்
பேசஞ்சி வச்சாச்சி இதுக்கப்பறம் தெரட்டுறதா வேல
ஓகே ஓகே ம்
செரிங்க தோழி மொபைல் சைய்லண்ட்ல தானே இருக்கு உங்க மொபைலு
ஆ ஆமா
பேட் ஆகற மாதிரி இருக்கு அதா
கில போட்டே ஓகே
அப்புறோ புள்ளைங்களலாம் என்ன பண்றாங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்ளா
எனக்கு இல்ல எனக்கு கொழந்தைங்க இல்ல
அப்டியா தோழி ஓகே மன்னிக்கவும்
ஓ இதுல என்னருக்கு பரவால்ல ஒங்களுக்கு எத்தன புள்ளைங்க
எனக்கு ஒரு பையே ஒரு பொண்ணு தோழி
ஓ குட் ம் சேர் சேரி ஸ்கூல்டா ஃப்ர்ஸ்டே
ஆமா பொண்ணு போயிட்டா பையே வந்து போகல பையனக்கு வந்து நாலஞ்சு நாலஞ்சி நாளா ஒடம்பு முடியல ஜுரம் இருந்துச்சி
ஓ ஓ
அதனால நேத்து தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்ச்சார்ஜ் ஆயி வெளிய வந்தோ
சேரி சேரி டி அது கிளைமேட் சேஞ்சல அந்தமா
அ ஆமா இங்கேயுமே காலைலல்லா வெயில் அடிச்சிது அதுக்கப்றோ மழை தூரிச்சி மறுபடி வெயில் அடிச்சது மழை பெயுது ஆமா
ஆ தோழி
இப்டி மாறி மாறி இருக்கு
சின்ன பிள்ளைளுக்கு டக்குன்னு ஒத்துக்காதுல்ல
அதுலயு ஏயா பையனுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப அவனுக் கு குறையே இருக்கு கம்மியா அதனால அவனுக்கு வந்து டக்குனு எஃபெக்ட் ஆயிருது சீக்கிரமா எதினாலுமே அவனுக்கு தா ஃபர்ஸ்ட் வருது சொல்ல போனா
ஓ அ அப்ப ஹெல்த்தியா குடுத்துட்டே இருங்க அப்பதா கொஞ்சம்
கம்மியாயி வெள்ளை அணுக்கள் இரத்த அணுக்கள் குறைஞ்சு நாலஞ்சு நாளா ட்ரிப்ஸ் தா போட்டோ
ஐயோ ம்
அதுக்கப்றோ நேத்
நீங்க ஹெல்த்தியானதே குடுங்க வேற எதாவது வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ்சு காயி அந்த மாரி நறைய
மாதுளம் பழந் தா குடுத்துட்டு இருக்கே எங்க சாப்பிடுறான் வாய்க்கு ந நல்லா இல்லையோ என்னமோ சாப்டவே மாட்றா
ம்
பிளாக்
அ
என்ன பண்றது பெரியவங்களுக்கு ஒன்னு பண்ணாது
ம்
சின்ன கொழந்தை அவுங்களுக்கு வந்து ஒடம்பு ரொம்ப சோ சோர்வாதான ஆவு
ஆமா
அங்க எப்டி தோழி வெயிலா இல்ல மழையா
சேர் சார் இங்க மழைலா இல்ல வெயில் தா ஓவரு ஹீட்டு
வெயில் தா அடிக்குதா இப்போ ஒரு சில எடங்கள்ல அ இன்னைக்கி மழத்தூர்ரதா அ நியூஸ்ல
அப்டி சொன்னானுங்க ஆனா எங்க ஊர்லல்லா மழ தா ஆச்சு வெயில்தா அடிக்கிது மழ இல்ல மே மந்த் ஒரு ஒன் வீக் போலா மழ பேஞ்சிது இப்ப அதுக்கப்றோ உள்ள தா பேஞ்சிச்சு
அப்டியா தோழி சரிங்க தோழி ஒங்க வீட்ல சமையல்
ஏன்னா வேலைக்கு போறீங்களா
நா ஸ்கூல் ஆசிரியரா வேல பாக்குறே
ஓ ஆ செரி செரி
இன்னிக்கி ஸ்கூல் அது ரொம்ப பிள்ளைங்கள அதுலயும் நெறைய பிள்ளைங்க மொதல் நாளே
ம்
ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு
ம்
என்ன பண்றது அவுங்களுக்கு முப்பது நாள் நாப்பது நாள்
அ போக போக செட் ஆயிடு ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ